ஆ கேக்குதாம்மா சொல்லுங்கமா எப்டி இருக்கீங்க
உங்க வாய்ஸ் லைட்டா ரைவ் கம்மியா கேக் கேக்ற மார் இருக்கு
அப்படியா ஃபோன்ல பேசுற அப்ப டேப்ல கனெக்ட் ஆச்சு இப்ப ஃபோன்ல கனெக்ட் இருக்க அதனால
ஓ அப்படியா ஓகே ஓகே
கேக்குதா உங்களுக்கு
ஆ இப்போ இல்ல சவுண்டு லோ வா இருக்கு பட் நல்லா க்ளியரா கேக்குது
செரி செரி செரி
ஆ ஓகே
அது எப்படி திடீல்னு அதுல கனெக்ட் ஆச்சுன் தெரில
அ ஓகே ஓகே இங்க நேத்தெல்லா ஒரு கல்யாணத்துக்கு போயிட் ட்டு வந்துட்டு படா படுத்துட்டாங்க
அப்புடியா என்ன
ஆ இல்ல என்னமோ வித்தியாசமா எல்லா பண்றாங்க கொஞ்சோ தெரிஞ்சவங்களோட மேரேஜ்தா கொஞ்ச குளோஸ் ரிலேட்டிவ் மாரி சோ அவுங்களோட கொஞ்ச பழக்க வலக்கங்கள் எல்லா வேற மாரி இருக்குது சோ அப்டி இப்டி புது இது சடங்கு அந்த இது இது இப்டில்லா பண்ணனு அப்டில்லா பண்ணுன்றாங்க மா ம் படோ பாக்குறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு புதுசான விஷயங்கள்னு பட் ஆனா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதரி இருக்காட்ருக்குது
ஆமா அப்போலா ரிசப்ஷனுக்கு போனா ஏதோ கைக்கு வந்தது குடுப்போ சாப்ட்டு வந் துட்டேருப்போ இப்பல்லா வந்து டான்ஸ் ஆடுறாங்க பொண்ணு மாப்பிள்ள ஏதாது பண்ணுறாங்க இல்ல தங்கிச்சீங்க அவுங்க கூட இருக்கறவங்க எதோ பண் றாங்க
என்னென்னமோ வைக்கிறாங்க டிஜே ஜே டிஜேன்னு இப்ப எல்லா கல்யாணத்துலயும் டிஜே வந்துருச்சு
பொண்ணு மாப்பிள்ளயே டான்ஸ் ஆடுறாங்களே இப்பல்லா
நாங்க இங்க இதுல மரபு எல்லா பாத்தீங்கன்னா பேண்ட் வைப்பாங்க கல்யாணம் ஆரம்பிச்சதுல இருந்து முடியிற வரைக்கும் பேண்டு தா இருக்கும் பொண்ணு மாப்பிள்ள எங்கெல்லா போறாங்களோ அங்கெல்லா மொ தாளத்தோட தா இருக்கும்
சேரி சேரி
ஆனா இங்கன்னா அப்டி இல்ல கல்யாணம் முடிஞ்சதும் அவுங்கவுங்க வீட்டுக்கு அவுங்கவுங்க கிளம்பிட்டாங்க
ஆமா இங்க யாரும் இருக்கவே மாட்டாங்க காலைல கல்யாணத்துக்கே யாரும் இருக்க மாட்டாங்க ஆமா ரிசப்ஷனுக்கு மட்டும் இருப்பாங்க எல்லாருமே
தாலி கட்டுறதுக்குன்னு பாத்தா சொந்தம் அந்த சொந்த பந்தம் தா இருக்குது
ஆமா அந்த சொந்த பந்தோ எல்லாம் இப்ப ஒண்ணு பெத்தவங்களுக்கெல்லா கஷ்டோந்தா ஏதோ நாலஞ்சு பெத்தாங்கன்னா ஏதோ ஓரளவு க்கு ஒரு பத்து பேராது இரு ப்பாங்க ஒருத்தவங்கதா பெத் திருக்காங்க அப்டின்னு சொன்னா அதுவு இருக்க மாட்டாங்க.
இருக்க மாட்டாங்க அப்டிதா இருக்குது. இல்ல இப்போ நம்ம கா கால்ல மெட்டி போடுறதெல்லா வந்து ஹஸ்பண்ட் போடுவாங்க.
ஆமா
இப்ப நாத்தனாருகதா போடுறாங்க நெறைய இதுல.
அப்
இல்ல நாத்தனாருதா போடுவாங்களா. அது எங்க இதுலயு நாத்தனார்தாம்பா போட்டாங்க. ஏன் மேரேஜுக்குமே நாத்தனாருதா போட்டு விட்டாங்க மெட்டி. அம்மி மிதிச்சு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையான நாத்தனார் போடுறாங்க அ அது என்ன சம்பதாயன்னு எனக்கே தெரியில சில இதுல அம்மி மிதிச்சு ஹஸ்பண்ட் போடுறாங்க
ஆமா ஆமா ஆமா
ரு கொஞ்ச ரிலேட்டிவ்ஸ்சை எல்லா பாத்தீங்கன்னா மூணு நாள் கல்யாணத்துக்கு மூணு இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி மெட்டி போட்டு உட்டு போயிடுவாங்க
இது என்ன புதுசா இருக்கு
ஆமா எங்க அத்த பசங்களுக்குல்லா வந்து அந்த மாரிதா பண்ணாங்க அவங்களோட சம்பதாயோ எப்டின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பொண்ணு வீட்ல இருந்து நாத்தனாருங்க வந்து மெட்டி போட்டு வுட்டு போயிடுவாங்க அதனால கல்யாணம் மெட்டி போட்டு விட்டுட்டு இருப்பாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடில இருந்தே கால்ல மெட்டி இருக்கு
அப் அப்டியா எனக்கு இது புதுசா இருக்கு கேக்கறதுக்கு
யா அதுதா சில இதுல பாக்கும்போது எனக்குமே புதுசாதா இருக்குது இதுல என்னன்னா மூணு வெரல்ல சில பேர் மு மெட்டி போடுறாங்க சில பேர்ல ஒத்த வெரல்ல மெட்டி போடுறாங்க
ஓ இது ஆமா ஆமா நா பாத்திருக்கே நாங்கெல்லா ஒத்த வெரல்லதா போடுவோ
ஆ எங்க இதெல்லா வந்து மூணு வெரல்லியும் மூணு விதமான மெட்டிங்க இருக்கு
ஆமா ஆமா டிசின் டிசினா இருக்கு உங்குளுதுல
சைஸ்ஸ பொறுத்து அந்த அந்த வெரலுக்கு ஏத்த மாரி மெலிசு பட்ட மறுபடியு பெரிய பட்ட
ஓ
அந்த அந்த காலங்களுக்கு சமாதாயப்படி அந்த வகையான மெட்டிங்கதா போடணு அந்த வெரலுக் கு மூணு வெரல்ல அந்த எப்ப எப்ப எல்லாரு போடுற வெரலுக்கு வந்து மெட்டி பட்டையாதா இருக்கணு
ஆ
அடுத்த வெரலுக்கு கொஞ்சோ தடிமனா ரெண்டு சுத்து வர மாரி ஒரு மெட்டி கடைசில இருக்குறதுக்கு ஒத்த சுத்துலதா ஒரு குட்டியா ஒரு பூ வெச்ச மெட்டி போடுவாங்க
ஆஆய்
இந்த ஆமா இப்ப எனக் க்குமே மூணு மெட்டி கம்பல்சரி போட்ருக்கணு வேற ஷோ நாங்க ஆபீஸ்லாம் ஒரு மூணு மெட்டிங்கிறது ரொம்ப காலூ ஒடுது ஒரு மெட்டி இருக்கும் போதே மிதிச்சிட்டாங்கன்னா உயிர் போயிடுது மூணு வெரல்லியு சேர்த்து வெச்சு மெதுஸ் ச்சுட்டாங்கன்னா அவ்ளோதா அதனால நான்ல்லா கழ்ட்டிட்ட அதே மேரி ஆம்பளைங்களுக்கு மெட்டி போடுவாங்க
ஆமா அது த்ரீ டேஸ் போட்டுக்ணு
அ ஆமா எங்க வீட் மெட்டி போட்டுருந்தாங்க ஆனா அவர் அடுத் அதா ஊர்ல இருக்கற வரைக்கு இருந்தாங்க நம்ம ஆஃபீஸ் வந்ததுக்கு அப்புறொ கழட்டிட்டாரு
ஃபாலோ பண்ணணு இங்க ஆஃபீஸ்லல்லா நம்ப அத பாக்க முடியாது
ஒங்க இதுல சில சம்பிரதாயங்கல்லா வேற மாரி இருக்கே எங்களுக்குல்லா பொண்ணு மாப்ள எங்க போனாலு கொட புடிச்சிட்டு வருவாங்க
கொடபுடிச் ச்சுட்டு தா போணு கொடப்பிடிச்சிட்டு தா வரணு
ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டா இருக்கு போல்ருக்கு அப்போ
ஆ அந்த மாதிரிலா இருக் ஒரு சில பேர்லா சைவொ உணவு தா போடுவாங்க கல்யாணத்துல
இது எல்லாமே சய்வோந்தா
ஆ எந்தெந்த பங்க்ஷனுக்குலா எல்லாமே சய்வோ சில பேர் வந்து இதுவா இரு ந்தாலுமே ஹிந்துஸா இருந்தாலுமே வெஜிடேரியன் போட்றாங்க ரிசஃப்ஷன்லலா வந்து நான் வெஜிடேரியன் போட்றாங்க
அது இப்ப ட்ரெண்டாயிட்
ஆ ஆ பிரியாணி இல்லன்னாலே ஒரு கல்யாணோ இல்ல இப்ப எ து எந்த ஒரு ஃபங்ஷன் ஆனாலு வெஜிடேரியன் தா போடுவாங்க ஆனா இப்ப பர்த்டேக்கு கூட சரி வெஜிடேரியன் தா ஒரு சில எடத்துல போட்றாங்க வில்லேஜ் சைட்ல அப்பயிங்கு கேட்டா வில்லேஜ் சைட்லெல்லா பர்த்டேவே கொண்டாட மாட்டாங்க
ஆம்மா கண்டிப்பா இப்பெல்லா அவங்கதா பயங்கரமா பெரிய பெரிய கேக்கா வெட்றாங்க
ஆ இப்ப நாங்க சென்னைல இருக்குறோ எல்லாரு வந்து வராங்க போறாங்கன்றதுக்காகவே எங்க பாப்பாவுக்கு நாங்க வந்து பிரியாணி தா ஆர்டர் கொடுத்து கேக்கு ஆடர் குடுத்து டெக் பேஷன்ஸோட ரொம்ப ப்ராண்டா பண்ற மாரிதா இருக்
தெல்லா பரவால்லப்பா ஏதோ நம் நம்ப கொழந்தைக்கு பண்றோ நம்ம நியூ இயர்லா எந்த காலத்துல செலப்ரேட்
ஆ அந்த புது வருட பிறப்பு கூட கோயில்ல தாப்பா கொண்டாடுவாங்க
ஆமா இதெல்லா எ நம்ப எப் எந்த காலத்துல வந்து கேக்கு வெட்டி அதுவு பண் பண்ணண்டு மணிக்கி கேக் வெட்டி யார்லா கொண்ட் பாடி இருக்குறாங்க அதெல்லா கெடையாது இப்ப எல்லாருமே இப்ப இது அதுன்னு இல்ல நீங்க கிறிஸ்டின்னு கேக்கு வெட்னீங்கன்னா நாங்களு வெட்டுவோ அவ்ளோதா
ஆ கிரிஸ்டியின்ஸ்ன செலபரேட்
நீங்க முஸ்லிம் வந்து மொஹரம் கொம்மம் கொண்டாடுறீங்களோ ரம்ஜான் கொண்டாடுரிங்
ஆ அப்டிதா இருக்குது
எல்லாரு எல்லா பண்டிகையு ஒன்னாயிருச்சு அவ்ளோதா
அவந்தா அது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலு
ஆமா
எல்லா எதுவு ஒண்ணாயிட்டாங்கன்றது ஒரு நல்ல விஷய இப்பல்லா அப்டிதா எல்லா எல்லா ரம்ஜானுக்குமே வந்து ஆ ஹிந்துஸ்சையுந்தா கூப்டுறாங்க ஃபிரண்ட்ஸ்ங்க
ஆமா ஆமா
அதே மாரி கிறிஸ்டின்ஸும் அவங்க பண்டிகைக் கூப்டுறாங்க
ஆமா அவங்க நாப்பது நாள் நோன்பு கஞ்சி கூட நிறைய பேர் வாங்கி சாப்டுவாங்க ம் ந நோன்ம்பு கஞ்சி கூட நாற்பது நாள் நிறைய பேர் வாங்கி சாப்டுவாங்க நோன்பு முடிச்சிட்டிங்களா எங்களுக் குடுங்க எங்களுக் குடுங்க
ப்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது ம்
அதெல்லா அப்பல்லா யா துமே கேக்கவே மாட்டாங்க அவங்களுக்குள்ளேயே தா அவங்க வந்து தொழுகை முடிச்சு
ஆ ப்ரெண்ட்சுங்களா இருந்தாலுமே நம்ம ஒரு கிறிஸ்மஸ்க்கு அவங்க வீட்டுக்கு போக முடியாது
ஆமா நம்ம வீட்ல ஒதப்பாங்க
ஆ கிறிஸ்டின் பையன் கூட பேச கூடாது முஸ்லிம் பசங்க கிட்ட பேச கூடாது து ஸ்கூல்ல என்ன என்ன என்னன்ன வச்சுக்கோ அப்டீனாங்க இப்பல்லா அவங்களுமே சர்வசாதாரணம ப்ப பேசுறாங்க
ஆமா
உஹ
ஆனா ஏதோ நாங்க கொஞ் சென்னையிலயே வாழ்ந்ததுனாலே அந்த பிரச்சன எல்லா இல்ல நாங்க எங்க இஷ்டத்துக்கு யாரு கூட வேனாலு பேசுவோ ஆமா கண்டிப்பா
ஆ ஆ
நாங்க வந்து வளர்ந்தது எல்லாமே வந்து குவ்டர்ஸ் இங்க எல்லாருமே இருப்பாங்க பஞ்சாபி வெங் ங்காளி அ எல்லாருமே ஐயரு முறையாரு ஏதேதோ சொல்லுவாங்க அது மாரி நாங்க நெறைய பேர்க்கு தெரியாது ஆமா நா கேஸ்ட் பாத்து பழகுனதே கெடையாது யாரா இருந்தாலு ஹியூமன் பீயிங் ஹாய் ஹே ஹய் அவ்ளோதா எங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக் க்கு சோ நாங்க அங்க எல்லாப் ஃபங்ஷன்ஸ் ஸு அங்கதா அட்டடன் பண்ணுவோ எங்க குவாட் ல்ல எல்லா ஃபங்க்ஷன்ஸு அங்க தா ஃப்ளாட்ல வந்து அங்க தா அட்டன் பண்ணுவோ அதனால யார் வீட்ல ஃபங்க்ஷன் இருந்தாலு எல்லாருமே அட்டன் பண்ணுவோ
ஓ ஓகே
எல்லா ஃபங்க்ஷனு அங்க நடக்கு அதே மாரி நியூ இயரு நாங்க எல்லாரு சேந்து தா செலப்ரேட் பண்ணுவோ பன்னண்டு மணி வரைக்கு அங்க சிக்ஸ் ஓ கிளாக் ஆரமிக்கு அந்த ஃபங்க்ஷனு பன்னண்டு மணி வரைக்கு அங்க இருப் ப்போ அதுக்கப்புறொ அப்டி நகர்ந்து அப்டே கோவில்லா போயிட்டு அப்டே வீட் ட்டிக்குல்லா போறதுக்கு மணி ரெண்டாயிடு
ஆ
அது பீச் பக் பக்கத்துலயே ஸோ அதுக்கப்றொ ரெண்டு மணி மூணு மணி ஆய்டு வீட்டுக் போறதுக்கு
ஓகே ஓகே எல்லா அப்டியே மாறிக்கணு அவ்ளோதா
ஆமா நல்லார்க்கு அங்கல்லா வந்து நியூ இயர் செலப்ரேஷன்ல்லா நல்லா இருக்கு ஒரே கத்திக்கிட்டு பட்டாசு அடிச்சுக்கிட்டு ஜாலியா கத் கத்திக்கிட்டே போவாங்க எல்லா வேடிக்க பாத்துட்ருப்போ நாங்க அப்பல்லா கொழந்தைங்க அது மாரி ஒரே ஜாலியா இருக்கு பாக்கற்துக்கு
ஆனா அதெல்லா வந் ந்து இப்ப இங்க வந்து அதெல்லா பாக்கற்துக்கு வாய்பு இல்ல
ஆ
இங்க எல்லாமே பன்னண்டு மணிக்கா ஓ வீட்ட நீ பாரு எட்டி நா ஓ வீட்ல எட்டிப் பாக்குறன்றமாரி எட் எட்டி எட்டி பாத்துப்பாங்க யாரு இருக்க மாட்டாங்க
ஆ அப்டிதா இருக்குது ஒரு சில சென்னையில வந் ந்து எனக்கென்ன பக்கத்ல இருக்கிறவங்க யாரு என்ன ஏதுன்னு கூட கூட தெரியாம இருக்குறாங்க
ஆமா
இத்னாளா அப்டி இல்ல ஏதோ ஒரு சத்தங் கேட்டா கூட என்னாச்சு ஏதாச்சு
ஆமா
அப்டின் ஓடிப்போய்
கேப்பாங்க உங்களுக்கு ஏதாவது தேவையா
ஆ ஒரு பொருள் குடுத்து ஒரு பொருள் வாங்கிறோ
இப்பல்லா எல்லா ஆடர்
ஆ அது ஒரு சில நேரத்துல சுலபமா இருந்தாலு ஒரு சில சோம்பேறி தனம்மாகிக்கிறது
ஆமா
அப்பல்லா கொஞ்ச சக்கர இருந்தா குடுங்களே கொஞ்ச காஃபி தூள் இருந்தா குடுங்களே இப்டி இருந்தோ இப்பல்லா எல்லா ஆடருதா
இல்ல ஒண்ணுமே இருக்காதா வந்து வந்து இங்க கேக்குறா
அப்போ கூட அது ஒர்
ஆ அந்த ஒரு இதுவா இருக்கு அதல்லா வந்து நேருக்கு நேரு பேசுனா கூட நாளைக்கு மூஞ்சு குடுத்து பேசாமலா இருக்க மாட்டாங்க
நம்ம வீட்டுக்கத அவங்களுக்கு தெரியு அவங்க வீட்டுக்கத நம்மளுக்கு தெரியு செரி விடுப்பா எல்லார வீட்லயு அந்த கஷ்டோ இருக்கதா செய்யுதுன்னு ஒரு ஆறுதலக்காக பேசுறதுக்காச்சு ஆள் இருக்கு இப்ப அதெல்லா எதுவுங் கெடையாது
சேரிப்பா
ஆ ஆ ஓகேப்பா ம்